ஹா கேக்குதா ரெட்ஜிஸ்டர் ஆயிடுச்சு தனுஸ்ரீனு
என்னது
நம்பர் போட்டதுமே தனுஸ்ரீனு காட்டுது
ஆமா தனுஸ்ரீனு காட்டும் உம்
நான்வெஜ்ஜா
நா வெஜ்ஜு உம் உம் அடிக்கடி நான்வெஜ் சாப்டுட்டு இருக்கிற மாரி மாறிட்டா
ஏ சரி இவங்க வந்துட்டாங்களா ஆர்த்திகா இல்லதானா இன்னைக்குவே இல்ல
மழை இங்க மத்தியானம் கொஞ்சம் வந்துச்சு சாய்ந்திரதும் ஒரே கிளௌவுடியா இருந்துச்சு
அடடா
டார்கா இருந்துச்சு சரி ஓகே வருண் பார்த்தா ஒன்னுத்தையும் காண கொசு மட்டும்தான் வருது
உம் உஹம் அது கொசுபேட்டு வங்கிவச்சுருக்கல்ல
அதுபோவ எவ்ளோ எடு ச்சாலும் எனக்கு தான் கைவலிக்குது அப்ப அந்த கொசுபேட்டே வெந்து போச்சு போட்டாங்கடா போட்டுமே ஜன்னல்லாம் ஓப்பன் பண்ணி வச்ச ஓபன் பட் மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் க்கு நா வந்து ஓபன் பண்ணி வச்சுட்டு போயிருவே ஏன்னா ரொம்ப ஹீட்டா இருக்கும்ல ரூமு அதேதா கொஞ்சமாவது மூச்சு விடுறது
அதான் ஆமா எப்டி இருந்தாலும் வருதுதா அது சைட்ல பாத்ரூம் சைடுல ஓ நல்ல கில்ல
அதுதான் அது வந்து எப்படி வருதுன்னு தெரியல அப்ப டெய்லியும் எடுத்து அடிச்சுடுறன்
ஹாங்
தம்பி என்ன பண்றா எத்தனாவுது
ஏன் தம்பியா காலேஜ் செகண் இயர் போ போறான் ஆ இ ஆ இல்லல்ல இல்ல அவனுக்கு இப்பதா எக்ஸாமே நெக்ஸ்ட் மந்த்துதா ஜூன் நைன்டீன் எக்ஸாம் செம்மு செகேன் செம்மு
செகெண்ட் செம் ஓகே ஓகே
வாப்பாவும் முடிச்சுட்டலா ஸ்கூல்லு
ஆஹாங்
வாபஸ்
எங்க இங்க அவ இப்பதான் டென்த்து
ஸ் இப்போட நையன்த் முடிச்சு டென்த்
ஆமா
செய்ய சொன்னாங்க அவங்களோட அதானே பாத்தேன்
அவ்ளோ பெருசல்லா இல்லடி நைன்த் முடிஞ்சுட்டுதா டென்த்து
செட்டுட்டேன்த்து சேரி சேரி தனு
உம் அப்பறம் ஹரிதாவும் இந்த மந்த் வெக்கேட் பண்ணிருவ ஏதாது டேப்ஃப்ரீயா இரு க்கான்னு கேட்டா நானும் இருக்கு சொல்லு என்னட
அவ்ளவுக்கா திங்ஸ் நெறைய வச்சிருக் க்காங்ளா
அடித்தது கம்மி பட் மேல எல்லாம் இருக்குல்ல ஒரு சிலது ரெஸ் எல்லாம் கம்மி தான் அவ தான போடுவா அதெல்லாம் எதுக்கு யூனிஃபார்ம் மட்டும் வச்சா போதும் இல்ல வந்து அவளுக்கு செ நீ போ இப்ப வந்து அவ மைண்ட் இப்ப சென்னைக்கு போணும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டா அவ
அடாடா ஏன் எங்கோ இங்க போடுறானுங்க நாங்ளே துபாயா ஏ போறே அப்டி இல்ல துபாய் வெளில போறே
எக்ஸாமல்லா எழுதணு ஆஹ் அது தெரியல அது என்ன பண்ண போறாங்கன் தெரியல அது படி படிச்சுட்டு இருக்கா எக் இப்ப வந்து வந்து சென்னை போலா சென்னை போனு அப்டின்
ஆஹ்
மைண்ட் அது சென்னைக்கு பிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு
சேரி சேரி போட்டோ உம்
சேரி அப்புறம் ஆர்த்தகாவும் எனக்கு வந்து நான் நெக்ஸ்ட் மந்த்து பா க்கரண்டா அப்டின்னு சொன்னாங்க அவுங்களுமே எல்லாம் போயிட்டு இருக்காங்க நான் இவங்க
ஆமாதுனும் உம்ம் ஏ நீயாவ வெளில ட்ரை பண்ண ட்ரை பண்ணிட்டே படி
ம்க்கும் வருது அது ப்ராப்ளம் இல்ல வந்தா கோயம்பத்தூர் வந்தா ஓகே இல்ல எல்லாம் ஈரோடு அது இதுன்னு வறது இப்ப கூட ஒரு டுவெண்டி டூ டவெண்டிடூ ஹ இதுக்கு வந்துச்சு சரி வேணாம் இன்னும் பாக் க்கலா இங்க கோயமுத்தூர்ல ட்ரை பண்ணலாம் அம்மா வீட்லயே விட மாட்டேங்கிறாங்கல்ல விட்டாதான நானும் இது பண்ணுவேன்
அதுவு கஷ்டம்தா போயிட்டு போயிட் ர்ணும் அப்புறம் இதுனா நம்ம பாட்டுக்குள்ள பாத்துக்கலாம்
அது அவங்க எல்லாம் பிஜி எல்லாம் இருக்கா ஈரோட்ல எல்லாம் அவ்ளோக்கா நல்லாதான் அங்க சேஃபும் இல்ல உம் இதுவும் சேஃப் இல்லதா இருந்தாலு கோயம்பத்தூர்ல பக்கம் நா ஏதோ சிட்டி மாரி இருக்கு அங் அங்க அப்டி இல்ல கிராமமா இருக்கும் ஆமா ஆமா அதான்
எதா பிரச்சனை
உம் உம் பாக்கலன் ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்கேன் ஆஹ் எட்டு மணிக்கு
எப்பலாம் ஏல்றதா ஆவ்து வாட நன்ட்டு எப்டி இருக்காங்க
அவங்க பார்த்தா கேட்டதான் சொல்ற நானே அவங்கள பாக்கறது இல்லடி
அந்த ஆண்டி இருக்காங்களா
ஆஹ் அந்த கண்ணாடி போட்டு ஒண்ணு இருக்குமே அதுவா ஆஹ் அந்த ஆன்ண்டி ட்டாங்க அவங்களுக்கு பதில இப்ப புதுசா ஒரு ஹேன்ட் தெரியலடி அதென்
இது என்னன்னன்னா சும்மா வராங்க போறாங்க வராங்க போறாங்க
அதுதான் இப்ப புதுசா இன்னொரு ஆண்டி வந்ருக் த்தாங்க அந்த ஆண்டிக்கு தமிழே தெரியல சுத்தமா தமிழ் தெரியாது ஒரு துளி கூட தமிழ் தெரியாது எப்பிடி வந்து சிக்கிருக்கேன் பாத்
புல்ல மலை வா இது வாட்ச்மேனு
அவரு அந்த பழைய வாட்ச்மேன் போயிட்டு இப்பய் வேற ஒரு அங்கள் வந்திருக்காரு அவர் ஓகே அவ என்னோட லாங்குவேஜ் கன்னடமே
கன்னடம் பேசறார் சேரி சேரி அப்ப ஒன்னும் பிரச்சன இல்ல
அதெல்லாம் பிரச்சனை இல்ல பிரான்ச் எங்கயோ ஆ பேங்ளூர்லயே இருக்கும் போல இருக்க அவங்க கன்னடா பேசுறாங்க
ஓ பெங்களூர்லயே இந்த பிரெஞ்ச் இருக்கா ஆஹ் பரவால்லயே ஆ ஏமா கீல பாத்துவாமா இங்க அப்புறம் நீ வேணா நாளைக்கு வந்துட்டு எனக்கு கூப்பிடு
நான் அங்கதானடி இருப்பேன் பாக்குறேன் நாளைக்கு நான் கன்ஃபார்ம் வருவோ என்ன அங்க போனாலே எங்களுக்கு படிக்கவே மூடு இல்ல ஒரு மாதிரி கஜ கஜ கஜ கஜன்னு இருக்காங்கடி ரொ எங்களுக்கு ஹால் மாத்தன உடனே இப்ப என்னன்னா இதுக் முன்னாடி நாங்க இருந்தோல்ல ஆர் எஸ் புரம் வட கோவின்னு ரண்ட டெடத்துல இருந்தோ கன்னடத்துல இருக்கும் போது எங்களுக்கு கூட்டமா இல்ல ஏன்னா ரெண்டு இது பெரிய பெரிய ஹாலு
ஆஹ்
பிரிஞ்சு பிரிஞ்சு இருந்தே இப்ப வந்து எல்லாரு ரெண்டு பிராஞ்சு ஒட்டுக்கா போட்டதுனால எடமே இல்ல இல்லங்க யாருக்குமே எங்க போய் உக் உக்கார்றது என்ன பண்றது எதுவுமே தெரியல
எப்ப எக்ஸாமு மறுபடியு உனக்கு
இன்னும் இது விடலடி
இன்னு போட்ல காவியா என்ன பண்றா இருக் க்காளா வெக்கேட் பண்ட்டாளா
அவ வெக்கேட் பண்ட்டா அவ அன்னைக்கே வெக்கேட் பண்ட்டா
அப்டியா வீட்லதா இருக்காலா
ப்ப வீட்ல தான் இருக்
ஆஹ் சேரி சேரி
உம்
நான் கூட எங்கயோ வெள்ளில எங்கேயோ பாத்துட்டு போலருப்பனு நினைச்சேன்
புரியல
ற எங்கயாவது வெளியில பாத்துருப்பா
இல்ல தேடிட்டு இருக்காலாம் போன் இன்டர்வியூ போகணுன்டி அப்டின்னு சொன்னா சேரி பாத்து இரு அப்டின்னு சொன்னா அவருக்கும் கொஞ்சோ நெறையா இஸ்யூஸ் இருக்கு பாடில ரொம்ப ரொம்ப முடியல நெறைய ஸ்கேன்லா எடுத்து நெறைய டேப்லெட் எடுத்துட்டு இருக்கா இப்போ ம் அவங்க வந்து கொஞ்சோ
உம் உம் அதான் அதான் அப்ப வேணா வீட்லயே ரெஸ்ட் எடுங் ட்டோ
அதுதா அது இங்க வந்து ஃபுட் எல்லாம் கரெக்ட் ட்டா எடுத்து டேப்லெட்லா நேர நேரத்துக்கு எடு க்கனுமாமா இங்க வந்து சாப்பாடே சூப்பரா போட்றாங்க அதனால எங்க அதனால நீ மரியாதயா வீட்டுக் ஓகே போ அப்டின்ட்டா
அவ்ளதா பாத்
இது ஒர்க்கும் அப்டித்தான் ப்ரஷர் பண்றாங்க ரெஸ்ட் ரூம் கூட விடுறது இல்லையாமா என்னடி ஒர்க் அது கர்மோ
அந்த அளவுக்கு க ஜஸ் டயல் தான பாத்து தா
எது
ஜஸ் டயல் தான பாத்தா
அது என்னன்னு தெரில அப்டிதான் சொன்ன மாரி இருந்துச்சு அதுதான் அந்த மேம் எந்திரிச்சு எந்திச்சு நடந்து போயிட்டு இருக்கு ரெஸ்ட் ரூம் கூட விட மாட்டேங்கிறாங்களோ அவங்க மேம்மு ஒரு வழியா எல்லாத்தையும் ச ஐயோ அது அதனாலதான் யம்மா இந்த மாதிரி பொழப்புத்தனோ நம்மளுக்கு க்காவது டிண்ட்டு
அதான் அதான் அதுதான் பரவல அரிதாக்காக நைட்டுட்டியா யில்ல
இல்ல இல்ல அழுத்தா மொத்தமாவே முடிச்சு சட்ட வாங்கிட்டு வன்ட்டா
அப்டியா அப்ப இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க
இப்ப இவ்வளவு நாள் ஒரு ஒரு வாரம் வீட்டுக்கு போயிட்டு வந்தான் இப்ப மறுபடி இந்த கோயம்பத்தூர் சைடுல தேடிட்டு இருக்கா இங்க எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னு சொல்டன்னா சென்னை போயிடுவா இப்ப சென்னை பிக்சு இருந்தாலு சும்மா இங்க ட்ரை குடுக்கலாமே இங்க ஏதாவது கெடச்சதுன்னா ஓகே அப்டின்ட்டு
டா
அதோ உங்க டாடி ஏதோ நாளைக்கா நாளான்னிக்கா வர்ராறு போல இருக் கு இன்னிக்கா நாளைக்கா தெர்ல அவங்ககிட்ட கொஞ்சம் பேக் எல்லாம் குடுத்து அனுப்பிர்ல்லாம் அதுக்கப்றோ மிச்சத்தல்லா நா எடுத்துட்டு போய்க்கலான்றுக் இதுக்கல்லாம் யாரு கேப் புக் பண்றது அப்டின்ட்டு பெட்டு் மட் கஷ்டமா இருக்கு ஓ அதையும் கொரியர் போட்டரலாமான்னு பாக்குறன் கொரியர் போட்ட பெட்ரு
பண்ணி எப்டி இது பண்ணி வச்சுட்டு வந்தோம் இந்த மாரி உம் அட அந்த மாரி பெட்டுல்ல அவுங்களது வந்து அஹ் இல்ல ஹரி கீதாக்காதான் ஆர்ட போட்டு கொடுத்தாங்கன்னு நெனைக்கிறேன்
இல்ல ஹரிக்குதா கொஞ்ச பெருசுல்ல ஆர்டர் பெட்டா அது இல்
ஆட்ரு ஆமா கீதாக்காதா போட்டு குடுத்தாங்கன்னு நெனைக்கிறே ஆஹ் அதா அதா அப்டியா தான் இருக்கும் நெனைக் ஃப்போல் பண்ணி அப்டின்னா கூட கவரு உம் எல்லாரும் நல்லா இருக்காங்க தனம் அங்க எங்க அம்மா ஆ வீடெல்லா வழிச்சு வுட்டே உம் வந்தாங்க நீ ஃப்ரீயா தான இருக்க வாவேன் கட ஊருக்கு எங்க ஊர்ல நோம்பி
படிக்க வேணாமாடா இப்ப ஆல்ரெடி நான் வீட்டுக்கு போயே எப்போ எப்போ போனதுன்னு எனக்கு ஞாபகம் இல்ல எப்ப எப்பயோ போனே ரீசண்டா போயிட்டு வந்துட்டு ஒரு ஒன் மந்த் இருக்கும் வீட்டு போய்ட்டு வந்து ஒன் மந்த் க்கு ஆஹ் வீட்ல அ அஹ் அதுதான் இப்பவே எங்க பாட்டி வீட்டுல இருந்து கூப்பிடுறன் பாட்டி வீட்டுக்கு போயி சிக்ஸ் மந்த்ஸ் இருக்கு நீ வேர கூப்புட்றாங்க வா வா வான்னு சொல்ட்டு சித்தி ஒரு பக்கம் வா வா வா நா எங்க போவே எனக் எனக்கு விட்டா போதுன் ரூம்ல போயி படுத்தாலே போது ரூம் மேட் இருக்காங்க இருக்காங்க அன்னைக்கி பாப்பே எப்பயாச்சு பாப்பே ஆ பேச மாட்டாங்க அவ்ளோக்கா ஒரே ஒரு நாள் மட்டு விஜயா கூப்ட்டாளா க்கு ஆனா இத சொன்னாங்க
அஹ் அதா அதா. அவ இருக்காலா செல்வா
ஏ இல்லடி அவள நா பாக்கவே இல்ல எனக்கு தெரிஞ்சு அவ வெகேட் பண்ட்டாலா என்னன்னு தெர்ல
இல்லதான்னா நானும் அந்த அக்காக்கு போனே பண்றது இல்ல அக்காவுக்கு அன்னைக்கு ஒரு நாள் பண்ண நீ பண்ணல்ல அன்னைக்கி பண்ணே அவ்ளதா அதுக்கப்புறோ பண்ணவே இல்ல
குழந்தைங்க பண்றாங்க நாம என்ன பண்ண முடியு
அவ்ளதா அதும் அவங்க மூணே மூண் நாளோ நாலு நாளோ பழக்கம்தான நா வர்றதுக்கு ஒரு அவங்க நான் வறதுக்கு ஒன் வீக் முன்னாடி வந்து
அந்தக்கா அவ்ளோ பேச மாட்டாங்க போல இருக்கு அமைதியாவே இருக்காங்க
அதா அதா ஓகே
உம்
உம்
உம்
என்ன பண்றது அப்புறம் சலுப்பா இருக்குது வச்சு அப்டி இப்டின்னு ஓ
ஆமா இங்கயு அங்கயு போயிட்டு டீயாவது குடிச்சிட்டு சுத்திட்டு இருப்போ நம்ம ரெண்டு பேரும் வெளியே இன்னிக்கு கோயிலுக்கு போலாம்னு பிளான் பண்ணே ஆ ஆ ஆ மழ வர மாரி ஆயிடுச்சா
ஆ
அப்புற எங்க ஆஸ் இன்னைக் போனோ நானும் ஸ்ரீயும் பத்தா க்ளோஸ்ல இருந்துச்சு நாங்க ஒரு டூ ஓ கிளாக்காட்ட போனோ டூ ஓ கிளாக் கட்ட வந்து ஓப்பன் இல்ல ஃபைவ்லிருந்து இது நைன் வரைக்கு நா அப்டிண்ட்டாங்க டேய் டேய் அன்னைக்கி நாங்க போம்போது ஃபுட்டு போட்டுட் நாங்களோ நைட்டு
ஆமா ஏ செரி இரு பத்து நிமிஷோ ஆயிடுச்சுடா நீ அடுத்து இது கூப்பிடற மூணாவது காலு பேசிட்டு கூப்புடு எனக்கு ஒரு மெசேஜ் போடு கூப்பட்றே ஆஹ் சேரிதான ஆஹ் உம்